ம் தம்பி வணக்கம்
வணக்கம் நா நல்லா இருக்கே
ம் சாப்ட்டீங்களாப்பா மதிய உணவு
ஆ மதிய உணவு சாப்டேன்
சரிப்பா சரி என்ன உணவு உங்களுக்கு விரும்பி புடிக்கு
உணவு உணவு சம்பந்தமா பாத்தீங்கன்னா உணவு கண்டிப்பா இந்த நான்வெஜ் தான் பிரியாணிதான் ரொம்ப விரும்பி சாப்டுவேன் ஆமா அசைவஉணவு தான் இன்னைக்கு மதிய கூட பிரியாணி தா சாப் ட
சரி சரிங்க தம்பிக்கு வந்து சமைக்க தெரியுமா
இல்ல இதுக்க டரைஹ் முயற்சி கூடம் பண்ணது இல்ல
ஓ ஓ சரி சரிங்க அம்மாதான் சமைப்பாங்க
ஆமா எப்பயுமே அவங்கதான் ஆனா ஒரு வேலைய விஷயம் வேலைய வேல பாக்குறப்ப வெளியூர்ல ஒரு ஏழு எட்டு மாதம் தங்கியே இருந்தே அப்ப ஆனா முயற் ச்சு பண்ண எது செரியா வரல அப்றோ என்னாலயு சாப்புடவு முல்ல அதுனால நா அத அதுக்கப்றோ ஹோட்டல்லலயே ரெகுலரா சாப்புட ஆரம்மிச்சோ அப்றோ ஒட ஒடம்புக்கு செட் ஆகலன்ட்டு அப்றோ திரும்ப சின்ன சின்னதான இந்த சேண்விச்சு இதுமாரி மட்டு பண்றது செலிப்ரேட் இல்ல அ சமைக்காம ஏ என்ன சாப்புட முடியுமோ அது மாரி அப்போரென்ன
பழக பழக வந்துரும் எதுர்காலத்துல சமைச்சு பழகிக்கெங்க நம்மளோட் டிய தேவைகள் மட்டும் பூர்த்தி செய்யனு அதாவது க்கு சமச்சுப்
அ ஆமா அது தெரிஞ்சுக்கணுந்தா நல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துருக் இது உங்களுக்கு என்ன மேடம் உணவுக்கள்ள
ஆ நா வந்து அ அசைவ உணவுகள் த ப தம்பிக்கு பையனுக்கு சமைச்சு தருவே கூடவே வந்து சின்ன சின்ன சமையல் வந்து என்னோட மகனுக்கு நா கத்து குடுத்துட்டே ஆ அ என்னோட மக வந்து பத்தாவது முடிச்ட்டு பதினொன்னாவது போக போறாங்க ஆ தம்பி வந்து இட்லி தோச தக்காளி சாதம் சேமியா அதுக்கப்றோ நீங்க பசங்க அது அதிகம் விரும்பி சாப் அப்றோ இந்த பரோட்டா இல்ல கொத்து ப்ரோட்டா எதோ சாப்புடுவிங்கதான அ அதெல்லா வந்து த்து அவரே சமைச்சுட்ருவாரு
பரவால அதெல்லா வீட்ல சமச்சு சாப்டறதெல்லா ரொம்
ஆ நிச் சியமா அதாது பரோட்டா மட்டு கடையில வாங்கிட்டு வந்துக்குவோ பரோட்டா சமைக்க மாட் டோ அ வாங்கிட்டு வந்து அவர் வந்து அந்த கொத்து புரோட்டா வந்து எங்களுக்கு அவரு செஞ்சுத் தருவாரு
அதா
மத்த எல்லா சமையலுமே அது எப்டி கத்துக்கிட்டாருன்னா அந்த கடைகள்ல வந்து நம்ம கொத்து பரோட்டா போடு போது பக்கத்துல நின்று பாப்போலங்க சில சமயங்கள்ல அத பாத்து து அ ம் அவனே கத்துக்கிட்டு ஒரு நாள் நா செஞ்சு தரேமா அப்டின்னாரு அப்பற கடவுள் புண்ணியத்துல நல்ல விதமா வந்துச்சு அ ஆரம்ப காலத் துல சமைக்கும் போது அவர்கிட்டயுமே நெறைய குறைபாடுகள் வந்து வரதா செஞ்சுது ஒரு நாள் ரவ செய்றேன் சொல்லி ரொம்ப அது வந்து ஆ பச மாதிரி ஆயிடு ச்சு ஒரு வாய் கூட சாப்ட முடியல ரவைங்க வெள்ள ரவை அதுக்கப்றோ இவுங்க அப்பா வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு சாப் டா நாய் எல்லா எறந்துரு தம்பி தயவு செஞ்சு விட்ரு சொல்லிட்டு கடைசியில உணவ வீண் பண்ண வேண்டா அப்டிங்கறக்காக பக்கத்துல இருக்குற மாடுகளுக்கு வந்து குடுத்துட்டு அப்பற திரும்ப மறுபடியு நா வந்து சமச்சே ஆ இருந்தாலு பரவாயில்ல ஆ தவறுகள் நடந்தாதா வந்து சரியா கத்துக்குவாங்கன் சொல்லிட்டு ஆ அப்டியே ஒன்னொன்னா கத்துக்கிட்டது நா ஊருக்கு எங்கேயாவது போற சமயத்துல அவருக்கு பண்ணிக்கணு அப் டினா யாரயு எதிர்பாக்க கூடாதுங்குறக்காக ஒரு அஞ்சாறு உணவு பல வகைகள் வந்து அவருக்கு கத்து குடுத்துருக்கு அவரே சமச்சு சமாளிச்சுக்குவாரு ஆ நா வந்து அசைவ உணவுல மீன் கொழம்பு வந்து ரொம்ப பிடிக்கு
எனக்கு அ சைவத்துல புடிக்காத ஒன்னே அந்த மீன் கொழம்புதாங்க ஆஹாம்ஹா இல்ல இல்ல அப்டிலா இல்ல அப்பாலா டெய்லியுமே சாப்புடுவாரு வீட்ல அம்மா அ எல்லாமே செமைப்பாங்க ஆனா எனக்கு உ மட்டு பிடி காது ஏனே தெரியாது அப்பாவுக்கு வந்து வாரத்துல நாலு நாளு வெச்சு குடுப்பாங்க அப்பல்லா ஃபஸ்ட்லா நா சின்ன வயசா இருக்குல அ ஸ்கூல் பிடிக்கு சொல்லலா அவுங்க ஸ்கூல் அதெப்டி சொல்ல அடிக்கடி வெப்பாங்க மீன் கொழ்ப்பு ஆ எனக்கு சுத்தமா எனக்கு புடிக்காது ஏனே தெரியாது மீன் பிடிக்கு எல்லா மீனு அது க்கு பிடிங்கன் சொல்ல மாட் ட ஒரு சில மீன் இருக்குதுல வ வஞ்சன மீனு சங்கரா மீனு அப்றோ நாக்கு மீனு என் இது மூனு வருத்தா மட்டுந்தா சாப்டுவாங்க கொழம்புல கொழம்புல போட்டா சாப்ட மாட்ட வருத்து குடுத்தாங்கனா சாப்டுவ ம் ம் மீனு இப்பலா செஞ்சாங்கனா அன்னைக்கு மட்டு எனக்கு ஹோட்டல்ல தனியா சாப் பாடு
ஓ இல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான உணவு பிடிக்கும் உம் உம்
சாப்டுவ யார அது ஒரளவுக்கு இதுவாருக்கு என்ன தெரில இந்த குழம்பு வச்சாங்கனா மட்டு எனக்கு சுத்தமா புடிக்கமாட்டது அது செரி போக ஹ் போக போகப்ப நமக்கு புடிக்குன்ற மாரிலா சொல்வாங்க வீட்ல
கண்டிப்பா கண்டிப்பா இல்ல எங்க வீட்லயுமே அஹ் நா மட்டுந்தா மீன் விரும்பி சாப்டுவ என்னோட கணவருக்கு வந்துட்டு மீன்னா அவ்ளோ பெருசா பிடிக்காது அ அதுக்கு காரணம் என்னனா எங்ளுக்கு திருமணமாகற வ வரைக்குமே அவங்க வீட்ல வந்து மீன் பெருசா சமச்சதில்ல சோ அந்த உணவு மீன் பளக்கோ இல்லாதனால அவருக்கு வந்து அது பிடிக்காம போச்சு அதுக்கப்ரோ திருமணத்துக்கு அப்ரோ அதிகபட்சோ சுமா நம்ம கோழிக்கறி அதுதா சமைப்போ அப்ரோ எனக்கு மீன் பிடிக்குங்கறனால இவங்ளுக்கு குடும்பத்துல பிடிக்காதனாலையே நானு சாப்ட்றது விட்டுட்ட ஆனா எனக்கு வந்து மீன்தா ரொம்ப புடிக்கு அதனால இப்ப இப்ப கொஞ்ச கொஞ்சோ பழகிக்றது முயற்சி பண்றாங்க அ நீங்க சொன்ன மாரி மீன் வறுத்து குடுத்தா கொஞ்சோ விரும்பி சாப்டுவாங்க அ கொழம் குழம்பு வச்சா பெருசா என்னோட பையனுக்குமே குழம்பு வந்து பெருசா புடிக்காது அவனுக்கு கோழிதா செஞ்சு தருவ சாப் ப்டுவா கம்மியா சாப்டுவா அப்ப நமக்கு மனசு கேக்காதுல்ல
ஆமா அப்டிதா நானு சும்மா சும்மா கொஞ்சோ ஃபஸ்ட் டைம் போட்றப்ப மட்டு சாப்டு எந்துருவ அவ்ளோதா அதுக் அதுக்கப்ரோ திரும்பலா ஏனா நைட்ல வந்து இது இருந்தா பசி எடுத்துக்கு ஒரு அந்த சொ எழுந்து து உருட்டி க முடியாது அத கொஞ்சோன்டு சாப்ட்டுரது இல்லைன்னா ஹோட்டல் அதிகபடிச்சு அது அப்ப அப்ப சாப்பிட்றுவோ லா ஹோட்டல்தா மீன் குழம்பா சரி நீங்க சாப்புடுங்கன்ற மாரி பரோட்டா அப்படிங்கறிறதுதா எவங் எவங் செவ்வாழ ஜ குடிப்ப அது ஓரளவுக்கு பசி எடு றதுன்றதால அது ஒரு இந்த இந்த சம்மர் டைமுக்கு அதுக்கும் எனக்கு அது போயட்டு குடிச்சு வந்துரும்
ஓ என்ன குடிப்பீங்க புரியல
செவ்வாழ ஜூஸ் இருக்குல்ல
செவ்வாழை ஜுஸ் ஓ செரி செ
ஏன்னா அது வந்து பசி எடுக்காது அது ஒரு வயிற் வயிற் நல்லது வயிறும் ஃபுல்லாகிடும் அது குட்ச்சது மீதி எந்த ஜூஸ் குடிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுவா தண்ணியா இருக்கு
ஆ ஆ இது கொஞ்சோ நம்ம கூழ் வகை இல்ல இருக்கும் ஓ செரி செரிங்க
ஏன்னா காலேஜ் டைம்லா படிக்கிறப்ப மதிய டைம்ல நா காலையில எத்தனை மணிக்கி ஏழு மணிக்கி வீட்டுல பஸ் ஏறுவே அ் காலையிலயே சாப்புட பக்க மாட்ட செரியா கேன்டீன் போ எதாவது சும்மா ஒரு பதுனோரு மணிக்கி பப்ஸு இது மாரி எதாவது இருக்கும் சமோசா வேன்ன சாப்புடுவோ அதோட கா காலையில ஒரு தோச ரெண்டு தோச கூட ரெண்டு ரோஸ்ட் சாப்புடமாட்டே ஏன்னா ஏழு மணிக்குலா பசி பசி எடுக்காது
ஓ கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஒரே மகனா வீட்டுக்கு தம்பி இருக்காங்க ஓ செரி செரி காத்து சத்தோ கேக்குது தங்கோ
கு குழப்பு
ஆ கொஞ்ச பின் ஆ ஆ இப்ப சரியா இருக்கு க்கு ரொம்ப எறச்சலா இருந்துச்சுங்ளா ஆ இப்ப சரியா இருக்கு எனக்கு வந்து ஒரே மகன் தா இப்பதா பத்தாவது முடிச்ட்டு பதினொன்னாவது போகப்
என்ன மனிஷ் பண்ணி எடுத்தாரு இப்பதா ரிசல்ட் வந்தது போல
ஆமா நானூத்தி தொண்ணூத்தி மூணுங்க ஐந்நூறுக்கு பள்ளியில் இரண்டாம் இடம்
இங்க தங்கச்சி ஒர்த்தங்க இருக்காங்க அதே மார்க்கு தா அவுங்களு அவுங்களு ஆமா நானூத்தி தொண்ணூத்தி மூணுதா அவுங்களு பரவால்லயே இப்போ ஒரளவுக்கு பசங்க எல்லாருமே ஒரளவுக்கு மார்க் எடுக்குறாங்க
ஆமா தம்பி வந்து சின்னதுலருந்தே கொஞ்சோ நல்லா படிப்பா இன்னொன்னு வந்து தம்பி எதோ நெனச்சிக்கலன்னா சொல்ற நா வந்து கணித ஆச் ஆசிரியர் தாம்பா
கணிதமா
ம் அ நா கணிதா ஆசிரியர் ஹ ஏ தம்பிக்கு புடிக்காதோ
எ வாழ்னால்ல நா பயந்த ஒரே ஒரு பாடோ
ஒ நா அதனாலதா பெரும்பாலு நா சொல்ல மாட்ட
நானு நானுமே பத்தாவதுல வந்து ஒரு நானூத்தி பதினெட்டு மார்க் எடுத்த ஆனா அந்த மே அந்த கணிதத்துக்கு மட் நா மீதி எல்லாத்துக்குமே தூங்குன நைட்டு அந்த பத்தாவகுப்புலயு செரி பன்னெண்டா வகிப்பிலு செரி அந்த கணிதம் பாடத்துக்கு மட்டு தூங்கவேள்ளங்க நைட்டு ஒன்னு ரெண்டு மணி தூக்கோ வரல எனக்கு ஒடம்பலா படபடக்குது எங்க மத்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயு இப்போ சோஷியல் அன் சயின்ஸ்லா தொண்ணூத்தி ஏழு மார்க் எடுத்த சென்டம் போட்ருக்க வேண்டியது ஆனா அதுல ஒரு இதுல மிஸ் ஆயிடுச்சி ஆனா இதுல நா எப்படி டிச்சாலுமே எனக்கு மண்டைல ஏறவே இல்லைங்க ஒருத்த நா எதுக் குமே டியூஷன் போனதுல்ல வேற வழியே இல்லாத ரெண்டு ரட்டு வருஷோ அதுக்கு மட்டு ஒரு மூணு மூணு மாசோ பாஸ் ஆவணுமேன்றத்னால் தா ஒரு பாதி மார்க் எடுத்தா கூடோ எனக்கு மனசு ஆரு மத்த சப் மத்த பாடத்துல்லா பாத் அ ஒரு எழுவது எண்பது மார்க் கிருப்ப இந்த காலாண்டரையாண்டுல ஒரு எழுவது எண்பது இது மாரிதா மார்க் எடுப்ப இந்த மேக் ஸ்ல மட்டு பாத்தீன்னா கரெக்டா நுப்பத் தி ஆறு நுப்பத்தி ஏழு நுப்பத்தி அஞ்சி இதேதா இதுக்கு மேல தாண்டாது அவ்ளோ கஷ்டப்பட்ட இருந்தாலு இருந்தாலு உங்களுக்கு ஒரு‌ இப்ப கூட எனக்கு நீங்க இப்ப கூட எனக்கு அந்த ஸ்பரிட் கல் கணக்கு அந்த வகுத்தல் கணக்கு சொல்லி குடுத்துட்டே ஒரு அர மணி நேரத்துக்கு அப்றோ அது கேட்டீங்னா எனக்கு தெரியாது மறந்துறுவ அது எ ஏ ஆனா எல்லா இது சம் சம் லா போடுவே எல்லா அந்த எல்லாமே படி
கண்டிப்பா கண்டிப்பா ம் ம் ஆனா என்னோட சிறப்பு என்னனா எப் எப்பேர்பட்ட மாணவரையு மாத்திருவே போடாதவங்க கூட இங்க அப்டிதா வந்துட்டு நா சிறப் பு வகுப்பு கணிதத்துக்கு எடுத்து குடுத்துட் ருக்கே எல்லா படத்துக்குமே எடுத்து குடுத்துட்டு இருக் கே ஆ அ கல்லூரி மாணவர்களுக்கு வந்து கணிதம் மட்டு எடுத்து குடுத்துட்டு இருக்கே அதிகபட்சோ பன்னெண்டாவது வரைக்கி எடுப்பே கல்லூரி வந் ரி யாராவது கேட்டாங்கன்னா எடு த்து தரது வழக்கோ அதுல ஒரு பொண்ணு பாத் த்தீங்கன்னா நல்லா படிக்கூ இதே மாதிரிதா ஆனா கணிதத்துல மட்டு அறுவது அறுவத்தஞ்சு அளவுக்கு எறங்கிருச்சின்னு சொல்லி கொண்டுந்து விட்டாங்க ஆறு மாசம் தா பயிற்சி குடுத்தே அந்த பொண்ணு வந்து பத்து எல்லா சப்ஜெக்ட் ட்டுக்குமே இங்க வந்தாங்க பத்தாவதுல வந்து து நானூத்தி என்பத் அஞ்சு ஐநூறுக்கு கணிதத்துல வந்து தொண்ணூத்தாறு வாங்னாங்க இன்னிக்கி அ பி இ ஆ இஞ் ஜினியரிங் வந்து படிச்சுட்டு இருக்காங்க டுவெல் த்து முடிச்சுட்டு காலேஜு சேந்துட்டாங்க இப்ப மூணு பேத்த நம்ம பயிற்சி பண்ணி அனுப்பிச்சோ சொல்லுங்க ஆ நன் நன்றி நன்றி வணக்கம்